ரம்பா
மாலை வணக்கம் நண்பா என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்ட்டே ப்ரோ ஆ இப்பதா சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்களா
நானு சாப்ட்டாச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா சும்மா போர் அடிக்குது வீட்ல யாரு இல்லைங்களா என்ன சாப் பறது தெரியல பொட்டுக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அத சாப்ட்டுட்ருக்கனுங்க
பரவால்ல பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க சரி சரிங்க வீட்டுல நீங்க மட்டுந்தா இரு இருக்கீங்களா யாரு இல்லைங்களா
இல்ல இல்லைங்க, மனைவியோட அப்பாக்கு பாத்தீங்கனா உடல்நிலை சரியில்லனு சொல்லிட்டு
ஊருக்கு போயிட்டாங்க, நா மட்டுதாங்க இருக்கிறே வீட்ல
சேரி சேரிங்க, பின்னணி எரைச்சல்லா வர மாரி இருக்குதுங்க
பின்னணி எரைச்சல் பாத்தீங்கன்னா அது அது மேல விசிறி ஓடுறங் காட்டு உங்களுக்கு விசிறி ஓடுறங்காட்டு உங்களுக்கு அப்டி கேக்கலா
என்னன்னு தெரியலீங்க, சேரி சேரிங்க நீங்க வெளிய எங்கேயு போலீங்களா வேலைக்குல போயிட்டு வந்துட்டீங்களா
வேலைக்கிலா போலங்க இன்னைக்கி வீட்ல ட்லதா இருக்கே நேத்துதா மனைவி கொண்டு போய் ஊர்ல விட்டு வந்தங்களா
சேரி சேரிங்க
விட்டுட்டு வந்தங்காட்டி எனக்கு அதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயர்டாயிருச்சு
சேரி, ஆமாங்க எவ்ளோ தூரங்க இருக்கு மனைவியோட ஊரு
ஏழு மண்நேரம் ஆகுங்க போயிட்டு வரதுக்கு போயிட்டு ஏழு ஏழரைமண்நேரம் ஆயிருங்க சுத்தி போனா
ஏழு ஏழரை மண்நேரம் சேரி சேரிங்க எதுக்கு ஆமாங்க ஏழு மண்நேரோ வந்து நீங்க பயணத்திலயே போயிருச்சுன்னா வந்து ரெஸ்ட் எடுத்தாதாங்க அதுக்கான இது கெடைக் கு இல்லைனா ஒடம்பு என்னத்துக்காகறதுங்க டிராவல்லயே போயிட்டு வந்ததுன்னா ஒன்னு சரிபட்டு வராதுங்க
ஆமாங்க அதுங்கட்டிதா பாத்தீங்கன்னா நானு லீவ போட்டனுங்க இன்னைக்கி
சேரி சேரிங்க அப்பறங்க என்ன அப்பறோ நான்லா வெளிய எங்கேயு போலைங்க கொஞ்ச நேர கழிச்சு எங்க அம்மா, அப்பா வெளிய போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்பறந்தா வெளிய போலாம்ட்டு இருக்கங்க நானும் தம்பியு
ஓகே ஓகேங்க, எங்க போலானு இருக்கீங்க
இல்லைங்க இங்க சித்தியோட பையன் வந்து கொஞ்சோ மருத்துவமனையில அனுமதி அனுமதிச்சிருக்காங்க
ஓகே ஓகே
அங்கதா போய் பாத்துட்டு வரணுங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கான்னு என்ன ஏதுனு போய் விசாரிக்கணுங்க
போய் விசாரிக்கிறது நல்லதுங்க ஏன்னா சொந்த பந்தம்லா வேணுனா நம்பளு அவங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒரு நல்லதோ கேட்டதோ நம்ம போய் நம்ம போய் பாக்குறது நல்லதுதாங்க ஏன்னா இதெல்லா பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாலா சொல்லி வளத்துனங்காட்டிதா இப் போ உங்களுக்கு அந்த உணர்வு வருது சில பேத்துக்குள்ள சில உணர்வுலா இது மாரி வராதுங்க எங்க இதுலயு பாருங்க எனக்கு கொழந்த பிறந்து ஒன்ட்ர வருஷம் ஆச்சிங்க இப்ப வரைக்குமே ஒரு ஆள் எட்டி பாக்கலைங்க, ஒன்ட்ர வருஷோ ஆச்சுங்க ஒரு ஆளுமே இன்னு எட்டி பாக்கலைங்க
அதுதா அந்தளவுக்குதாங்க சொந்த பந்தங்கிறது ஏன்னா இப்ப இதே நம்மளே வந்து ஒரு நிலைப்பாட்டுல ஒரு சொத்து பத்து இருக்கற மாரி இருந்துதுனாங்க யாரு எல்லாருமே வீடு தேடி வந்துருப்பாங்க பரவால்லீங்க இவங்க பையனுக்கு இவங்க கொழந்த பொறந்துருக்கு வாங்க போய் பாத்துட்டு வரலான்னு வீடு தேடி வருவாங்க, அதே நம்மகிட்ட ஒண்ணு இல்லீனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதுதாங்க உண்மைங்க, காசுதா காசு பணந்தாங்க தீர்மானம் பண்றதே அதாங்க
ஆமாங்க இப்ப நல்லவ கெட்டவன்ல்லா முக்கிய இல்லைங்க காசுதாங்க காசு இப்பவுபாருங்க ஒரு என்னத்த சொல்றதுங்க காசு வச்சிருந்தா எதுவா இருந்தாலு ஒன்னு சொல்றக்கு இல்லைங்க என்ன ஏதாவது சொல்லிற போறங்க என்னன்னு தெரில
ஆமாங்க எல்லாருமே போய் சோ எல்லாரும எல்லாருமே இல்லைங்க சில பேர்லா பாத்தீங்கன்னா இவங்கிட்ட பணோ இல்ல இவெ வீட்டுக்கு நம்ம எப்டி போறது நம்ம எதுக்கு போகணு நம்மோ தேவேனா அவ்ங்க வரட்டு அந்த மார் இருப்பாங்க சில பேரு இவங்கிட்ட ஒனனுமே இல்ல இவன்லா ஒரு ஆள் இல்ல அந்த மாரில்லா நெனச்சிட்டு நம்மள வந்து எப்டின்னா கீழ் தரமா நெனைச்சிட்டு இருக்கறவங்கலா ஆள்கள்ளா நெறைய பேர் இருப்பாங்க அவங்க முன்னாடில்லாங்க ஒரும் வேற லெவல்ல நம்ம வாழ்ந்து காட்ணுங்க
ஆமா ஆமாங்க ஏனா இப்ப இருக்க காலம்லா உங்ளுக்கே தெரியு காசு பணோதாங்க மெயினா பாத்திங்ன்னா இப்ப இப்ப நம்மள்க்கு ஒடம்பே உடல்நிலையே சரியில்லடி விழுந்தவனே கீழ விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவனே வந்து பாக்றக்கு ஒருத்த இருக்க மாட்டானுங்க இவங்களாச்சு தப்பா நெனைச்சிருவாங்க எதாச்சு ஒரு னால எதாச்சு நடக்குனு சொல்லிட்டு ஒரு வாரோ ரெண்டு வாரோ கழிச்சு வர்றதுங்க ஏனா எல்லாருமே பாத்திங்கன்னா ஃபாரின்ல ஃபாரின்ல இருந்து எல்லாரு டிக்கெட் போட்டு வர மாரி தாங்க பண்ணுவாங்க ஒரு வாரோ ஒன்னோடது பக்கத்துலே ஒரு ஒரு மீறி போனா ரெண்டு மண் நேரோ ஒரு மூணு மண் நேரோ ட்ராவல் போன இருக்காதுங்க அவங்கல்லா ஏ வர மாட்டேக் ஒரு மண் நேரோ டிராவல் தாங்க இருக்கு ஏ வர மாட்டேங்றாங்க ஒரு வாரோ பெட்ல அட்மிட் ஆகி டிஸ்ஜார்ஜ் ஆகுறப்பதா வருவாங்கலாமா ஏ காதுல கேட்டோனே வர மாட்டாங்லாமா
ஒ அதா அதாங்க ஏன்னா இதுவே நம்மட்ட இருக்குது நம்மளு ஒரு நெலையில இருக்கோ அப்டின்னா நம்மளு ஒரு லெவல்ல இருக்கோ அப்டின்னா அவுங்களு யோசிக்காம இப்ப நமக்கு அடிபட்ருக்கு இப்ப அப்டின்னு தெரிஞ்சாதா அன்னைக்கே வந்துருவாங்க நம்மள்ட்ட இல்லாதனால தாங்க அவுங்க இந்த மாரில்லா பண்ணிட்டுருக்காங்க
ஆமா ஆமா ஒன்னு இல்லாட்டி எல்லாருமே அப்டிதாங்க எல்லாருமே என்னத்த சொல்றதுங்க இந்த காலோ மத்தவங்கள்க்காக இல்லாட்டி நம்மளுக்காக நம்ம சம்பார்ச்சுக்ணுங்க
கண்டிப்பாங்க நம்ம மத்தவங்ளுக்காகல்ல எதுக்குங்க பாத்துட்டு அவுங்க அவங்கலா வந்து நம்ம கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போறாங்க அப்டில்லா இல்லைங்க நம்ம நல்லா இருக்கணு நம்ம தாங்க சம்பாதிக்கணு நமக் காக சம்பாரிக்ணுங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா நம்ம சம்பாரிச்சா தான மத்தவனுக்காக இல்லாட்டினாலு நம்ம பசங்க புள்ளைங்க எல்லாத்துக்காகவு சம்பாரிக்கணுங்க எ மனைவி இருக்காங்க நம்மள நம்பி வராங்க அம்மா அப்பா இருக்றாங்க எல்லாருக்காவு சம்பாரிக்காணுலமா மத்தவ சொல்ற போறா சொல்ட்டு போய்ரணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்கல்லா எங்கீங்க அ வெளியெல்லா எங்கேயு போலிங்களா அங்க மழ வெய்ல்லா எப்டிங்க வருதுங்ளா இல்ல வெயில் தானுங்ளா
இங்க வெயில்தாங்க அடிச்சிட்டு இருந்துச்சி இப்பதா ஈவ்னிங் ஆச்சு கொஞ்ஜோ லைட்டா குளுர்ர மாரி இருக்குது இந்த க்ளைமேட் சேஞ் ஆய்ருதுங்க வெளியெல்லா எங்கேயு போலைங்க ஏன்னா பசங்க கூப்டானுங்க ஃப்ரண்ட்ஸ்லா
சேரிங்க
கூப்டானுங்க நா அப்பறோ வரே அப்பறோ வரே இப்ப மறுபடியு நா வெளியே வேற வெளியூர்க்கு வேற போற பயணம் இருக்குது அப்டின்னங்க சேரி முடிச்ட்டு கூப்டுங்கன்டாங்க சேரி அத சொல்ட்டு வுட்டுடங்க
சேரி சேரிங்க மைக்கு பக்கத்துல வச்சு பேசுனிங்ன்னா இன்னு கொஞ்ஜோ சவுண்ட் வருனு நெனைக்றே
ஓகே ஓகேங்க இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குதுங்க சேரி சேரிங்க அப்ப அதனாலதா வெளிய போலைங்ளா எப்ப வெளிய போற மார்ருக்குங்க
இப்ப நா எங்யு போற மாரி இல்லைங்க போய்ட்டு நா ஒரு வெளியூர் வரைக்கு போனுங்க போய்ட்டு வந்தனா அது எப்ப வருவன் தெரிலைங்க வந்தோன அத பொருத்து தா போலாமா வேணாமா தெரியுங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லங்க இப்பங்கங்க சொந்த பந்தங்றதுலா ஒரு தேவைக்காக பா பாக்ற மாரி இப்ப ஆய்ப் போச்சுங்க எல்லாமே பணத்துக்காக தாங்க பண இருந்துதுனா வீடு தேடி வராங்றாங்க பண இல்லைனா கண்டுக்க கூட மாட்டிக்கிறாங்க
ஆமா ஆமாங்க இப்பதானல்லா இப்பலா நேருக்கு நேராவே சொல்லிக்றாங்க உங்கிட்ட இருந்த நா உன்ன பாத்து பேசுவே இல்லாட்டி நா அப்டியே திருப்பிட்டு போயிருங்கிறாங்க ஏனா அவ்ங்கள்ட்ட போய் நம்ம காச பிச்ச எடுக்குரோ பாத்தீங்ளா ம் நேரடியா சொல்றாங்கனா அவ்ங்கதா பெரியாளு ம்
அது வந்து அந்த மாரி இருக்கவ்ங்க கிட்டைலா நம்ம ஒரு ஆளா காட்டிக்னு நம்ம யாருன்னு காட்டி ஆகணுங்க
அதனால்தா நா அவன்லா ஒரு ஆளுன்ட்டு ஜோக்கரு மாரி இல்ல
அதாதாங்க சேரி விடுங்க நமக்குன்னு ஒரு நேர காலன்னு வராமையா போயிரு அப்ப பாத்துக்லாங்க அவுங்கள நம்ம அவுங்க அப்ப வந்து நம்ம வச்சு செஞ்சுக்லாங்க
ஆமாங்க அப்டித்தாங்க பண்ணணு சேரி எதுக்கு பாத்துகணு இங்க யாரு யாரு எ‌ல்லா சொன்னாங்ளோ எல்லாமே காட்ட முடியலங்க
ஆமாங்க ஏனா இப்ப இருக்க காலநிலை சூழ்நிலையெல்லா இப்ப இப்ப இருக்கவ்ங்க அடுத்த நிம்ஷ இருக்கறது இல்லைங்க அதனால நம்ம இருக்கிற வரைக்கு நம்ம மத் ஆமாங்க பாக்கலாங்க எப்டியு நமக்கு நேரங் கால செட் ஆச்சுனா நம்மளு ஒரு லெவலுக்கு வந்தம்னா யாரு யாரு நம்மகிட்ட எப்டி இருந்தாங்களோ அவ்ங்கள்ட்டோ ஒரு காட்டு காட்லாங்க
ஆமாங்க எல்லா இருந்து என்னத்த சொல்றதுங்க அந்தமான்ல பாத்தீங்னா ஐயாயிரத்தி தொண்ணூத்தேழு தொகுதி இருக்குது பாத்தீங்ளா
புரியலைங் கேக்கலைங்க
அந்தமான்ல ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது தெரியுங்ளா
அந்தமான்ல ஐநூத்தி எழுவத்தி ரெண்டுங்ளா
ம்
தீவு அப் அப்ப எத்தன மக்கள் வாழ்ந்துட்ருப்பாங்கன் நெனைச்சு பாருங்க இது வந்து எப்டினா சுத்தி பாக்குற எடமா கூட இருந்ததுங்க இப்போ வந்து எப்டி இருந் தது என்ன ஏதுன் தெரிலைங்க நீங்கெல்லாமே ம எப்டினா மலைவாசிகள் அவ்ங்கல்லா இருப் ப்பாங்ளா இல்ல எந்த மாரி ஆளுகனு தெரிலைங்க அங்கதா இப்போ நம்மள மாத்
இல்ல இல்ல அதெல்லா வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க போட்
சேரி சேரிங்க
சூப்பரா இருக்குங்க நீங்களா போனதில்லைங்ளா அங்க
இல்ல இல்லங்க நமக்கு எங்கேயு அந்தமான் போற அளவுக்குலா நமக்கு வசதி இல்லைங்க நம்ம வந்து உள்ளூரு குள்ள அப்பற வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சுத்துறதோட செரிங்க வெளிநாடுகளுக்குலா போய் வெளி மாநிலங்களுக்கே இன்னு அதிகமா போனதில்லைங்க நீங்கலா எப்டிங்க அடிக்கடி போயிட்டு வருவீங்க போலைங்க அந்தமானுக் குலா
நம்ப எந்த மலைக்கு போரதில்லைங்க சும்மா கேட்டேனுங்க சாய்ந்தர பொழுது போகலன் சொல்லீட்டு
சேர் சேரிங்க நீங்கள எப்டிங்க பரமிக்குளம் லா போயிருக்கிங்ளா
பரமிக்குளம் அது போனது இல்லிங்க பக்கத்துல தா இருக்கு ஆனா அதுவே போனதில்லிங்க
சேரி சேரிங்க நீங்க எந்த மாரி ஏன் போயிருக்கங்க இல்லைங்க நீங்க டூரிஸ்ட் பிளேஸ்னா அதிகமா எங்க அடிக்கடி போற பிளேஸ்ன்னா எது எத சொல்லுவீங்க பக்கத்துல இருக்கறதா இருந்தாலு சேரி தூரமா இருந்தாலு சேரி நீங்க அதிகமா போற பிளேசஸ் எதுங்க
வாழ்பார அதிக போற பளேஸ் பாத்திங்ன்னா வாழ்பார சும்மா தலவலி டீ புடிக்கறதுனால நாங்க ம மலப்பாற ஹில்ஸ் எரிறுவோ மேல
சேர் சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்லிங்க எப்டிங்க வாழ்ப்பாற மே போய்ட்டு வந்ததுன்னா எப்டிங்க உங்களுக்கு உங்களுக்கு பழகிருச்சி அடிக்கடி போய்ட்டு வந்துங்க
இல்ல இல்லலைங்க எங்களுக்கு கொஞ்சோ ஒரு நேரழ்ச்சியில தா இருக்குது பக்கத்துலதா இருக்குது அதனால எங்களுக்கெல்லா ஒரு பிரச்சனையு இல்லிங்க நாங்கல்லா எப்ப எதாச்சு ரொம்ப போரடிச்சிதுனாலு செரி இல்ல தலவலி ஒருத்த ஒரு ஒரு டிப்ரஷன் இருந்தாலு சரி அந்த மலைக்கி போய்
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லங்க இப்ப நீங்க அங்க அதுல வந் ட்ராபிக்ஸு அந்த மாரி விபத்துகள் அதிகமால்லா நடந்துட்ருக்குது இல்லைங்களா அந்த மாரி உங்களுக்குலா பழக்கம் இருக்கனால நீங்க அடிக்கடி போயிட்டு வந்துறீங்க இல்லைங்களா
இப்ப இது மாரி விபத்துகள் எதுனா நடக்குது பாத்திங்ன்னா வெளியூர் மக்கள்லா வராங்க பாத்திங்ளா இந்த இத பத்தி தெரியாம வராங்க பாத்திங்கலா வாகனம்லா ஓ அர கொறயா ஓட்டி பழகிட்டு கோ கீழயே ஓட்டிட்டு அந்த ஹில்ஸ் சைட்லா ஓட்றப்ப அவுங்கதா விபத்து பண்றது போய்ட்டு ரெகுலரா ஒன் டைம் போய்ட்டு வந்டாங்கனா உங்களுக்கு எல்லாமே நுணுக்கம் லா தெரிஞ்சிருங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க நீங்க வந்து இங்க இதுக்கு மட்டுந்தான் நீங்க அடிக்கடி பைய்ட்டு வந்டுருக்கீங்க
ஆமா இதுக்கும்பிட்டு தா போயிட்டு வந்ட்ருக்கோ வேரயேல்லா போறளவுக்குலா ஒரு போலங்க அதுக்கு தகுந்த ஆள்
சேரி சேரிங்க ஓகே ஓகேங்க எப்புடிங்க எந்த வாகனத்துல போவங்க இரு சக்கர வாகனங்களா நாலு சக்கர வாகனங்களா எந்த வாகனத்துல போயிட்டு வருவீங்க
இது இருசக்கர வாகனந்தாங்க நல்லாருக்கூ அதா போய்ட்டு வர எப்ஜைட் வச்சுருக்கே எப்ஜைட்ல போய்ட்டு வந்துருவோ
சேர் சேரிங்க
இப்ப நம்ம கூட ஒருத்தர் இருக்றார்னு வைங்க அவருக்கு லடாக் போணுனு ஆசைனுவைங்க அவுரு கூட நா இருந்தன்னா அவரோட ஆசை எனக்கு தோணு அப்டியே ரெண்டு பேரு சேந்துபோவோ அது மாரி எங்கிட்ட யாருமே இல்லிங்க இருந்திருந்தாங்கன அது மாரி போய்ருப்போ
சேர் சேரிங்க ஒ நீங்களு ஆ அண்ணல்லா சேந்து நீங்க மணாலி இல்லேனா இந்த மாரி கோவா இந்த மாரி எடங்கள்லா நீங்க சுத்தி பாக்க போலாம் இல்லைங்ளா யோச்சு பாத்து நீங்க ஒரு முடிவ் பண்ணி பா நீங்க போயிட்டு வர்க்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தா போய்ட்டு வரலாம் இல்லைங்க
இருக்குலங்க போலாங்க ஆனா அவுரு என்ன சொல்றார்ன் தெர்லய்ங்க அவருக்கு கல்யாண ஆயிடுச்சுன்னா அவுங்க மனைவிலா வருவாங்ளானு தெரியாது
அப்பிடியெல்லா இல்லைங்க அவரு ஏதாவ்து சொல்லிட்டு தா வருவாருங்க நீங்க வ ஏ சார் நீங்க தனியா போ முடியா நீங்க ஏ தனியா போணுன் நெனக்கிறீங்க ஃபேமிலியாவே கூட்டிட் போவேண்டியதுன்னங்க
ஃபேம்லிய கூட்டிட் போய் என்னங்க பண்றது
இல்லங்க ஃபேம்லியாவு போலாங்க ஏன்னா அங்க தனியா போனா மட்டுந்தா அவுங்க ஒரு ரூம்ல உங்கள ஸ்டே பண்ண வச்சுட்டு நம்ம ஒரு ரூம்ல இருந்தம்னா அந்த மாரி ஒரு ஜாலியா ஒரு என்ஜா பண்ட்டு வர்லங்க சேரிங்க ஒங்க கூட பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்ங்க
நன்றி வணக்கங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பர்
நன்றிங் நன்றிங்க இணைப்பிலே இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க நன்றிங்க